ஹலோ என்னா தா பண்ற ஃபோன் ஒயர கட் பண்ட்டு
கட் பண்ணிட்டனா
ஆ
எப்போ
முன்னாடி பண்ணே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆ
அரவே வர்ல டா டேய் ஃபோனு
சேர் எனா தா பண்ற
சும்மாதா இருக்க
ஆ வேளே வேல்முருகனா பாத்தியா
வேலா அவ பைய பாக்கல எங்கன்னே தெர்ல டா அவென்
எங்கங்குறனே தெர்லாயா என்னடா இப்டி சொல்ட்டா
வெள்நாட்டுக்கு கிளம்பிட பொல்து
அம்மா வேற ஆடு ஓட்டுனு போனோ சொல்லியிருந்தாங்க
ஆடு ஓட்டுனு போணுமா
ஆ அவங்க அம்மா வேற ஆட ஓட்டணும்ன்னு சொல்லிருந்தாங்க
ம்
ம்
ஆடு ஓட்டுனு போணுமா
ம்
எங்க ஓட்டின்னு போனு ஆட
கைனிகை
கைனிகா
ஆ
ம் ம்
ம்
ஆடெல்லா போது
நெறையா ஆடு வச் ச்சுக்குராண்டா வேல் முருகா அதுல வர ஒரு ஆடு கிர்ல் போட்டு சாப்புட்லான்றா
கிர்ல்லா
டே குட்டி ஆடு கிரில்லு போட்டு சாப்புல்லான் சொல்றா எ புட்ச்சுனு வந்துர்டா ஒரு ஆட்டு குட்டி
ஏ ரொம்ப குட்டி வேணான்டா எல ஆடா போட்ணு
எல ஆடு போட்ட தா நல்லா இருக்கு டேஸ்ட்டா இருக்கு கிர்ல் போட்டா கூட
ம் ம் கறியெல்லா சூப்பரா இருக்கு பொசு புசுன்னு
அதுக்கு மாஸ்டர் வேற யாருன்னு தெர்லயே சமையல் மாஸ்ட்ரு
ஆ அவுங்க அப்பா தா சமையல் மாஸ்ட்ரு
அவுங்க அப்பாவே போட்ருலான்றியா டே அவுங்க அவுங்க வீட்லந்து அவனே ஆடு எடுத்துன்னு வரா அவுங்க அப்பாவே எப்புட்ற மாஸ்டரா போட்றது
அவுங்க அப்பா செம்ம மாஸ்ட்ருடா மகேந்திரனு
டேய் என்னடா இப்டி சொல்ட்ட நம்பளே நம்பளே நம்பளே மாஸ்ட்ரு நம்பளே சாப்புறது
நம்பளே மாஸ்ட்ரா
அ நம்பளே மாஸ்ட்ரு நம்பளே சாப்புட்றோ
அ ஆ
என்னா சொல்ற
செரி வேல் செய்ய வர்டோ
வேல் செய்வான்டியா
அ
அ
ம் இன்ன
அ
ம் சேரி
செரி இப்ப சுசி ரெடி பண்ணா ஓ அண்ணே எட்த்துனு போய்ட மாட்டானா
அ
சுசிகி ரெடி பண்ணா ஒங்க அண்ணே எட்த்துனு போவானா
எங்க எத்துன் போவா
நீ கூடலூர் வரைக்கு போனுன் சொல்லி இருந்தது
எங்க கூப்டுடிரு புரியிலியே அவன் ஜிம்மு போப்போறேனிங்ணான்டா
காலேஜ் பஸ் ஏர்னுன்ன அவன்
ஆ அ அ
அது அதுக்கு எங்க எத்துனு போவா காய்கறிகள் வெட்ட எத்துனு போவானா
டேய் காதரேட்ல நா எத்துன் போய் உட்டு வந்துருவேன்டா டெய்லியு
அ தினமு வுட்டு பைக் எத்துனு வந்துருவ நீ
ஆமா
நம்போ அப்பறோ நீ பால்மேடு வரையு பைக் எத்துனு வருவியா திரும்பியு
ஆமா
அ அ
அவன அஞ்சு மணி எத்துன் போய் உடுவே
அ
ம்
கூல் வரையுல எத்துனு வர முடியாதுல அத
ஸ்கூல் வரையுமா
அ
ஃபஸ்ட்டு கொஞ்சநாள் பால் இந்மேறியே ஓட்லா
ஃபஸ்ட்டு ஒரு மாச பால்மேடேற்னா சமாளிக்லா
மைலேஜ்லா பாக்கு தேவல்ல
அதான் ஃபஸ்ட்டு பால்மேடேரிக்கு
ம்
ஒரு மாசோ நம்போ ஆனா லெவல்த் வரைக்கு பால்மேட்லயே வுட்ருல்லா
ம்
டு்வல்த்து போம்போது வேணா டூஷன் போறல்ல டு்வல்த்து போம்போது
என்ட்டருக்கே
என்டார்குணா நா எடுக்கவே மாட்டே இனிமே
ஏ
வீட்ல ரொம்ப பண்றாங்கோ டார்ச்சர் பண்றாங்கோ
ஏன்ட்டு
உனுக்கு ஒண்டிய பைக் ஆன்றாங்கோ என்னய எங்கயு எடுத்துன்னு கூட போவுட மாட்டறாங்கோ சாவியே தர மாட்டேறாங்கோ
ரெண்டு சாவி் குடுப்பாங்களே ஒன்னொரு சாவி என்ன பண்ற
ஒன்னோறு சாவி ரெண்டுத்தியு அவங்களே வச்சு கிறாங்கோ நா ஒரு ஒண்ணு ஒலிக்கு வச்சே
ம்
அத எத்து வச்சுனாங்கோ நா இப்ப எடுக்கறதேல்ல ஏன்டாருக்கு
ம் ம்
நீங்களே வச்சு ஓட்டீங்கோ எப்பன்னா எனக்கு தெரியாது
ம்
அப்டின்ட்டே
காரு வாங்கவேண்டியதான
நம்ப கம்முனுரு இப்பத்திக்கி அவுங்க எப்பின்னா வச்சுக்கிட்டோ எ தலமேல கட்டிலான்னு பாக்கறாங்க அந்த ஸ்கூட்டுரு
ம்
நம்ப அதெல்லா ஒத்துப்படக்கூடாது நம்ப எம் டி ஆர் அண் ஃபைவ் தா வாங்கணு
ம்
அதுகு இப்ப எம் டி ஆர் ஒன் ஃபைவ் வாங்கறதுக்கு கார் வாங்கிலானு நினிகிறே
ம் கார் வாங்கிகுடா மென்டல்
அதா அந்த மூணு லட்சத்துக்கு எம் டி ஆர் ஒன் ஃபைவ் வாங்கறதுக்கு கார் வாங்கில்லால
ம்
என்னா சொல்ற
ம்
கார் தா வாங்கிக போறே கார் தா வாங்க போறே
அதுக்கு இப்ப பைக்குக்கு எண் வச்சுக்கோ
என்டாரு பைக்ன்னா எடுக்கவே மாட்டேனான்னு
ஏன்டா
அந்த பைக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க
ஏ பேசுறா
ஹல் ஹலோ
பேசுறது கேக்க மாட்டேங்குது
நீ இன்னா பண்ற நீ
நானா மாங்கா மரத்துக்கீல அன்னாந்துடு பத்துங்கீற ம் டேய் நீ பேசறதே கேக்க மாட்டேந்துரா ஹலோ ஹலோ
இன்னாதா ப பத்தூனு கீரியா நீ
ஆமா
டேய் என்ன உனக்கு சிக்னல் கெடைக்கமாட்டுதுரா ஏந்து ஒக்காரா
ஆ ஆ
ஆ கேக்குதா
இப்ப நல்லா கேக்குது
ஆ
ஆஹ்
ஆஹ்
ஆ செரி
என்டா இருக்கு வந்து வேறு பாத்துறாங்களடா எத்துனே போக வுட மாட்றாங்கடா என்ன
ஏ
அவுங்களே அவுங்களே ஓட்றாங்க நம்ம எதுவுமே சொல்ல கூட முட்ல
ஏ
அந்த வண்டிக்கு சைடுல பம்பர்லா போடுறா கீழே பட்டா கூட போயிடோடா அந்த வண்டி சும்மாடா ஸ்போர்ட்ஸு பைக்குதுல ஆர் ஒண் ஃபையி
ம்
அது மேரி இப்ப அந்த பைகு சும்மா கீழ போடுவோனா போடோ அவங்குளுக்கு தெர்லே சொல்லி புரிய வெய்க்க முட்ல எப்டீன்னா போங்க அதா நா வுட்டே ஆ அவுங்க எடுக்காதன்னு சொல்ட்டாங்க என்ன
ம்
அதா நா எடுக்க மாட்டே நீங்க எப்டீன்னா போங்கன்னு சொல்ட்டு வுட்டே நானு
உம்
ஆ
ஏ அந்த வண்டிய எத்தீங்க
சும்மா
அது கார் எடுக்க வேண்டிய தானே
காரு எத்து எங்க நித்தர்து எடோ இர்ந்துனா வாங்கிருக்கலா காரு
காரு எத்து எங்க நித்துறதா
ஆஹ்
நீ ஒக்காரயே அங்கயே நித்திக்கலா
யாரு யாரு வீட்டு யெடோ அது
ஏ அங்க நித்திக்குனானா யிப்போ
எங்க வீட்டாண்டியேவா
நீ ஒக்காந் இருக்க எருத்தல்ரா ஹலோ
டேய் எங்க வீட்டான்ட இருந்தா சொல்ற எங்க வீட்டு பக்கத்துல
ஆ
அங்கல்லா நிறுத்த முடியாதுடா டேய் எப்பர்றா
நல்லா இருக்குண்டா எடோ சூப்பர நெகலா
சேரி அங்க வீடு கட்டாங்க இப்போ
அ
வேற எங்க எத்து போய் நிருத்த நானு
வண்டியா
ஆ
சிவன் கோயில்ல நிர்திருங்க
டேய் எப்பிறா டேய் எனடா
என்னா டா யார் என்ன சொல்ப் போரா
யார்னா சொல்ல போறா டேய்
பாம்பு கீம்பு எனா ஏர்டுன்னா
கார் நிருத்த எடமாடா டேய் அது
நா எப்ப நித்தனா
நாடா
அதுலா ஒன்னுல்றா
அப்டின்டுயா
ம்
சேரி உங்கண்ணா இனோவா தரேன்னாரே என்னாச்சி
இனோவா அந்த அண்ண‌ குத்திச்சு
ஆ எப் சிப் அந்த
எங்க அப்பா டீசல் டீசல் போட மாட்றாரு
நீ டீசல் நம்ம வாங்கி போட்டுகலா நீ கார் மட்டு எடுத்துனு வந்துரு
எங் பெரிப்பா சாவி தரமாட்டாரே
அப்டின்றியா நீ ஆ
எங் பெரிப்பா சாவி குடுத்தார்னா அது நல்லாருக்கு நானே போய் போட்டுப
ஆ சாவிய தர மாட்றாருன்றியா
கேட்டா தருவரா தெர்ல நா கேட்டு பாக்கல
ஆ நீ வச்சுனு பண
அவுங்கோ டீசல் போறதுக் பால் மார்றாங்க நம்ம எனா பண்து சேரி நம்ம வந்ததே வாங் நம்ளே ஒரு காரு வாங்கினு கத்துலானு ஆய்சு
ஆ
ஒரு காரே ஒன்னு வாங்கிக்க வேனித்தா
அதுதா செகன்னல்ல கூட ஒரு கார் வாங்கி சொல்டு வந்தா
ஆ
ம்
என்ன வெறுப்பேத்துறாங்ளே
வெறுப்புடா இது மாரிலா இருந்தா
நம்ளே ஒரு கார் ஒண்ணு வாங்கிலான்ட்டு
ஆ
கேக்ரத்தே இல்ல உட்டே
ஆ
ம்
ம்
செர்ண்ண நீங்க எப்ப கார் வாங்க போறீங்க
நா ஒன்னு வாங்கலா இரு நா காலேஜீ போம் போது வாங்கில்லா நம் மோனு
ம்
வேல்டாக்கீ யுனிவர்சிட்டி ஆவடிக்கே திரும்போரே ஸ்டைட்டா
ஆ
இன்நா சொல்ற
ம்
நா கேப்பா நம்பள
எனகே மடாடு
ஆ
செர்ன்ன
என்னதா
நீயு வேல் டேக்லயா போட போற
வேல்டாக் யுனிவர்சிட்டி தா நானு எப்யோ முடிவ் பண்டே ஏனா நம்ப அது நம்ப்ளுக்கு அதா கரெட்டா இருக்கு பீஸு
அப்டியே இருக்கு
ம் அது இல்லாம காலேஜு கிட்ட
ம் நம்பூர் பசங்களு படிக்றாங்க
நம்பூர் பசங்க நெறைய பேர் படிக்கிறாங்க அது இல்லாம அதுக்தா
ம்
ஆ ஆவடி ஆவடில போறதுல்ல இதுல போறது வீராபுரம் கேம்பஸு
ம்
அதுல போட வேண்தா
ம்
அப்போ பாக்கலா எப்டி அப்ப எப்டி ன்னுது
ஒரு ஆடு எவ்ள்ட்ரா இருக்கு
ஒரு ஆடு வந்து அது கிலோ கணக்கு தல எடப்போடுவாங்க எடப்போட்டுதா தருவாங்க அது
இப்போ ஒரு வளந்த ஆடு எவ்ளோ இருகு
வளந்த ஆடுனா ஒரு பதினோறாயிர்பா
பதினோறாயிர்பா
பதினொன்னு பதினஞ்சு அதுமேரி வரு
அப்ப லஷ்மனன் அவுங்க அப்பா ஒரு லட்ச்த்துக்கு ஓனர்ப்போல்தே
ஆமா
ஒரு லச்சத்து
கடா கடா தா ரேட்டு அதி கடா தா ரேட்டு கடா ஆடு கடா ஆடு தா ரேட்டே அங்கே
கேள் ஆடுலா
கேள் ஆடுலா அவ்ளோ ரேட் இல்ல
ஆ
கடா ஆடு தா கடா ஆடுல கடுப்பாடு தா
கருப்பு
ம் ப்யூர் கருப்பு ஏனா அத்தான் சாமிலா வெட்றதுக்குன்னா எவ்ளோ காசுந்தாலு வாங்க்ப்பாங்க ஏனா கருப்பாக்குது கருப்பாடு கெடிக்காது
ம்
அதுல்லாம கருப்பு எப்டி தெர்மாருக்கும் கருப்பாடு ஆ ஆ
அப்ப கருப்பாடு தா ரேட்டு
அம்மா கருப்பாடு தா ரேட்டே
ம் ம் செர் பாய்டா
ஆ செரி பாய்
ம்
வெச்சிட்டா
ம்
பாய் பாய்